ஆ தோழி நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ உங்களுடைய குரல் எனக்கு மிகத் தெளிவாக கேட்கிறது நா ஒரு மாலை நேரத்துல ஒரு சிறிய அளவிலான ஒரு சிற்றுண்டி தொடர்பான விற்பனை அங்கம் வைக் க்கலா அப்டிங்கிற ஒரு ஐடியாவ்ல இருக்கே அது தொடர்பான சில விஷ்யங்கள உங்களோட ஆலோசிக்கலான் நெனைக்கிறே பேசலாங்களா
ஆ பேசலா தோழி
ஆ அ மாலை நேர சிற்றுண்டிங்கும் போது நம்ப எந்த மாதிரியான விஷ் யங்களுக்கு நம்ப முக்கியத்துவ குடுக்கலானு நெனைக்கிறீங்க எந்த மாதிரியான உணவு வகைகள்
ஆ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அ இதுவ் அது என்னது அ சம்சா கட இருக்குல்ல
அ ஆமா நீங்க சொல்றது எனக்கு புரியுது ம் எனக்கு ரொம்பவே தெளிவா கேட்ருக்குது நீங்க சொல்றது மாதிரி ஒரு மாலை நேரத்துலலா ஒரு சம்சா வட பஜ்ஜி இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவ குடுக்கலா அப்டின் நெனைக்கிறீங்க அதுதான சரிதான தோழி நா பேசுறது
அதேதா தோழி எனக்கு கேக்குது நா பேசுறது உங்களுக்கு க்ளியரா கேக்க்குதா
ஆ கேட்டுட்ருக்கு இப்ப இந்த சம்சா பஜ்ஜி அந்த மாதிரி வைக்கும் போது அது பெரும்பாலு எல்லாரு வ ப்பாங்க தான அ நம்ளோட விருப் எந்த மாரி விஷ்யங்கள் பண்ணலானு உங்களுக்கு ஒரு ஐட் இருக்கா
நா இல்ல அப்டின்னா நீங்க இந்த பணியாரோ அந்த மாதிரி கட போட்லா இல்லன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு் கட இருக்கு இல்லயா
ஆமா
ஹலோ அ ஃபாஸ்ட் ஃபுட்டு கட வந்துட்டு அதிகமா வந் அதிகமா இல்லாத எடத்துல பாத்து போட்டீங்க அப்டின்னா கொஞ்சோ ஆ பிஸ்னஸ் கொஞ்சோ டெவலப் ஆகு தோழி
ரொம்பவே செரியா சொன்னீங்களா அது கூட எனக்கு ஒரு நல்ல கருத்து இருக்கு அத பத்தி நா சொல்றே நீங்க சரியான்னு பாருங்க இப்ப பணியாரங்கும்போது ஏனா வழக்கமான நம்ப வட பஜ்ஜி நல்ல விஷ் அந்த வட பஜ்ஜூ சம்சா இந்த மாதிரியான உணவுகள்ல்லா எப்டின்னா ஒரு அலுவல கங்கள் நிறைந்த எடத்துல வைக்கும் போது அதோட விற்பனை நமக்கு நல்ல அமோகமா இருக்கு நல்ல வரவேற்பூ இருக்கு ஆனா பொதுவான ஒரு மாணவர்கள் ஒரு அனைத்து வயது தரப்பினரு கூடக்கூடிய ஒரு ஒரு கோவில் சார்ந்த இடங்கள் ஒரு பேருந்து நிலையம் இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது போலவே ஒரு இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு பணியாரம் ஒரு கொழு இந்த மாதிரி விஷயங்கள செஞ்சு சுண்டல் வகைகள் இப்டி செஞ்சு விற்பன செஞ்சா நல்ல க்குன் நெனைக்கிறே சொல்றது சரியா
ஆ சரிதா தோழி அதே மாரி நீங்க சொன்ன மாரி இந்த சுண் டல் கட வந்து ஈவினிங் டயத்துல போட்டீங்க கட போட்டீங்க அப்டின்னா ரொம்ப சூப்பரா வரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல அந்த மாரி போட்டீங்க அப்டினா
ஓ ரொம்பவே சரியா சொன்னீங்க அதுல ஒங்களுக்கு வேற ஏதேனும் ஒரு ஐடியா இருக் கா இல்ல நா சொல்றே அது சரியான் பாருங்க இந்த கல்லை வகைகள் வித விதமான ப ச்சை பட்டாணி கொண்டை கடலை வேர்க்கடலை இந்த மாதிரியான சுண்டல் வகைகள் எல்லா நா செஞ்சு விற்பனை செய்யலான் நெனைக்கிறே அது சரிதானா
அ சரிதான் தோழி அது வந்துட்டு பண்ணலா நல்லா டெவலப் ஆகு
உம் ரொம்பவே சரியா சொல்லீருக்கீங்க வேறு நம்ப விற்பனைய பெருக்கணுனா எந்த மாதிரி விஷயங்கள கையாளணுங்கறதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்ல எந்த எடத்துல வைக்கணு வெல எப்டி விலை குறைவா குடுக்கணுமா இல்ல நம்ம தரத்துல கவனம் செலுத்துனா போதுமா இந்த மாதிரி ஏதேனும் ஒங்களுக்கு அறிவுரைகள் இருக்கா
எனக்கு அந்த மாரி கேட்டீங்க அப்டின்னா முக்கியமா சுத்தமா பண்ணுவே அது வந்துட்டு தரம் வந்துட்டு ரொம்ப அவசியோ ஏன்னா நம்ம கொறச்சு விக்கிறோ கூட வைக்கிறோ அது விஷ்யோ கெடையாது தரம் நல்லா இருந்தாதா அடுத்தடுத்து மக்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப நம்மள தேடி வருவாங்க அதனால தரம் வந்துட்டு முக்கியோ விலை வந்துட்டு எல்லாரு விக்கிற வில வித்தாலே போது அத விட கம்மியா வித்தம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது ரொம்ப கூடவு விக்க கூடாது எல்லாரு என்ன ரேட்ல விக்கிறாங்ளோ அதே ரேட்ல வித்தம்னா கரெக்டா இருக்குன் நா நெனைக்கிற தோழி
மிகவு எனக்கு ஒரு பயனு னுள்ள தகவல் ஏன்னா நம்ம வந்து விலை குறைவா குடுக்கணு அப்டிங்கறதுக்கா க தரத்துல எந்த ஒரு கமிட்ஸு நம்ப பண்ணிக்க கூடாது அப்டின் சொல் சரியான விஷ்யோ ஏன்னா நம்மளோ உணவு தரமா இருந்து நல்ல சுவையாவும் சுத்தமாவும் இருந்துச்சின்னா நிச்சயமா வாடிக்கையாளர் நம்மளை தேடி டவக் வாங்க சரியான விஷ்யுன்தா அடுத்து பாத்தீனா பிலை வந்து எல்லோரும் கதையை விளிக்கலாம் அப்டின் லிர்க்கீங்க அதுவே நமக்கு ரொம்ப நல்லது தா ஏன்னா நம்ப் ஒரேம் வாடகைக்கி எடுத்து பண்றோ அப்டிங்கும்போது அந்த வாடகை அந் நம்ளோட செலவு பணியாளர்கள் நியமிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ப கவனத்துல கொள்ளணுல்ல அது தொடர்பா எனக் ஒரு ஐயம் இருக்கு நம்ம தொடக்கத்திலேயே நறையா பேர் போட்டு பண்ணலாங்களா இல்ல சியல் நம்மளோட தனிப்பட்ட உடல் உழைப்ப மட்டு வச்சி பண்ணலாமா இத பத்தி என்ன நெனக்கிறீங்க
ஃபஸ்ட்டு எடுத்தோனே வந்துட்டு ஆள் வந்துட்டு தேவப்பட்ற ஆள் ஆ தேவப்பட்டால் மட் ட்டு ஆள் வச்சிக்கணு இல்ல தேவப்படாமே நம்ம ஆளு நெறையா போட்டுட்டோ அப்டின்னா அவங்களுக்கு சம்பளங் கொடுக்றதுங்குறது நமக்கு கட்டுதா அப்படின் சொல்லிட்டு பாத்துக்கணு தோழி ஏனா சம்பளங் குடுக்குறது நமக்கு கட்டல நம்ம பண்றதே வந்துட்டு கொஞ்சோ ஆ கூட வருது அப்டின்னு வந்துருச்சு ன்னா கண்டிப்பா நமக்கு கொஞ்சோ சிக்கலாய்ரு தோழி
தரியா சொன்னீங்க முதலீடு பொருளுளா முதலீடு பொறுத்தளவ்ல பெரிய அளவுல பண்ணலாமா இ சிறிய அளவுல தொடங்கி குறைந்த அளவுல உற்பத்தி செஞ்சி அது விருப் பணி நல்லா நடந்துச்சுன்னா அதுக்கப்றோ உற்த்தி அதிகரிக்கலான் நெனக்கிறீங்களா
எப்போமே சிறிய அளவுலதா தோழி தொடங்கணு பெரிய அளவுல ஃபஸ்ட்டே தொடங்கிட்டோனா அமௌண்ட வய்சு சேரி ஆ ஸ்டாஃப்க்கு சம்பளோ குடுக்குறது செரி நம்ம கைய புடிச்சிரு அதனால எப்பவு சிறிய அளவுல தொடங்கி நல்லா ஓடுதா செட் ஆகுதா அப்டின் பாத் த்துட்டு அதுக்கப்றோ தொடங்குறது நல்லது தோழி
நீங்க ஒரு சிறிய அளவுல முதலீடு செஞ்சி செய்யறது நல்லது தா அப்டின்டு அதேப்போல பாத்தீங்கா எந்தத் தொழிலுமே தொடக்கத்திலேயே நல்லா புகாது தானே சா தொடக்கத்துல ஒரு விற்பனை மந்தம் ஒரு ஆலமா க்களுக்கு பரிச்சயமாகுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா காத்திருத்தல்ங்கறது ரொம்பவே அவசியன்தான ஒரு ஆறு மாதமாவது குறைந்தபச்சோ நம்ம காத்திருந்தா தன நல்ல விற்பனைய எடுக்க முடியு அது வரைக்கு நம்ம தொய்ந்து போய்விடா நம்ம தொடந்து நம்மளோட பணிகள மேகொள் அப்டிதான
ம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க
ம் அதுதா பாத்தீங்கன்னா இங்க அந்த சம்சாவாட் கபச்சி இந்த மாதிரி சொன்னீங்கல்ல அப்டிப்பட்ட உணவுகள் அது மட்டு இருத் இல்லதால்ல பெம்பாலான இடல்ல பாத்தீங்கனா ஒரு அந்த நம்ம வி்க்கக்கூடிய வட பச்சிய விட அதுக்கங்கு வக்கிக்கூடிய சைடிஸ்ஸு தொல்ல ஒரு சட்னி சாம்பார் அதுக்காகவே ஒரு கூட்டம் கூடுவது நம்ப பாத்துருப்போம்மில்ல அந்த மாதிரி செய்ன்ஜா நல்லார்க்கு நீங்க நென்க்கிறீங்ளா
சட்னி சாம்பார்லா பாத்தீங்க அப்டின்னா ஆவ் அது கண்டிப்பா குடுக்கணு ஏன்னா அது குடுத்தா தானே அந்த கட வந்துட்டு கொஞ்சோ மெய்ன்டெய்ன் பண்றதுக்கு நல்லா இருக்கு சட்னி சாம்பார்லா எக்ஸ்ட்ரா இருக்கு ஏ கம்மி பண்ணிர்வோ அப்டின்னு வந்துட்டு நெனைக்க கூடாது ஆ அந்த இதுக்கு அது தேவ அந்த அதனால வந்துட்டு நம்ம அதெல்லா கம்மி பண்ணிரக்கூடாது அதுல காம்ப்ரமிஸ் ஏ பண்ணக்கூடாது ஆ எவ் ரெண்டு வக சட்னியா ரெண்டு வக போது நம்ம எக்ஸ்ட்ரா மூணாது வக அது மாரி பண்ண வேணா ஆனா தேவப்படுத பண்ணிடனும் குறைக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து தோழி
ரொம்பவே ஒரு பயனுள்ள கருத்த சொல்லியிருக்கீங்க அடுத் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சுண்டல் வகைகள்லையுமே நாம் பல வகைகளை அறிமுகப்படுத்தலா ஆப்டின்னு நெனைக்கிறேன் இல்ல நம்ம வைக்க போறது ஒரு இடத் இத்துக்கான வாடகை கொடுக்க போறோம் அந்த இடத்துல நம்ம ஒரு கரண்ட் பில் குடுக்க போறோம் அப்டிங்கும் போது மக்கள் எல்லாருக்கும் ஒரே விஷ் பிடிச்சிருக்கும்ங்கிறது இருக்காதுல்ல ஒரு வட பச்சி பிடிக்காதவங்களுக்கு ஒரு சுண்டல் அது பிடிக்காதவங்களுக்கு ஒரு பணியார வகைகள் இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணுளியும் ஒரு இரண்டு மூன்று வகைகளை தேர்வு செஞ்சு செய்யலாம் அப்டின்னு நினைக்கிறேன் அது பயனுள்ளதா இல்ல நமக்கு செலவை ஏற்படுத்திடுமா
ஆ ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் ஆ பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா கடலைய ஒரு வகை பண்றோம் அப்டின்னா சுண்டல்லயே கருப்பு சுண்டல் இருக்கு வெள்ளை சுண்டல் இருக்கு அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு வச்சுக்கலாம் ஆ அது மட்டும் இல்லாம இன்னொரு சுண்டல் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அ ம் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும்ல்லையா அந்த சுண்டல் அதுவும் வேனுனாலும் வச்சுக்கலாம் அதுவும் பண்ணோம் அப்டின்னா ஒரு நாலுது ஒரு கடையில ஒரு நாலது சேல்ஸ் பண்ணலாம் தோழி
ஓ நீங்க சொன்ன தகவல்கள் அனைத்தம் எனக்கு பயனுள்ளதாதான் இருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த அரிசி பிஃபோர்ரு மக்கள் ஒரு ஆர்வமாவவும் சாப்பறாங்க புரிவதாக இருக்கும் போதும்
லோ அறிமுக சலுகைகளை நான் ஏற்படுத்தலாம் அப்டின்னு நினைக்கிறேன் இத்தன நாளா இல சுண்டல் இத்தன பொட்டலங்கள் வாங்கனால் ஒன்று இலவசம் அந்த மேரி இந்த அறி அறிமுக சலுகைகள் வந்து எனக்கு எதென்னா பாதிப்பை ஏற்படுத்துமா
இல்ல தோழி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு கடை ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்ட நாலும் நம்ம ஏதாது குடுக்கலா ஆ சலுகைகள் நீங்க சொல்ற மா ரி இலவசம் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நாள் ஏன்னா அந்த கடை திறந்திருக்கும் எல்லாருக்கும் தெரியணுங்கறதுக்காக இப்பெல்லாம் அந்த மாரி சலுகைகள்ல்லாம் குடுக்குறாங்க தான் ஆனா அதையே வந்துட்டு தொடர்ந்து பண்ண கூடாது ஒரு நாள் நம்ம ப குடுத்தோம்னா கடை எல்லாருக்கும் இருக்க தெரிஞ்சிச்சு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்நெக்ஸ்ட் நம பிசினஸ் எப்டி டெவலப் பண்றதுனு பாக்கணும்